வணக்கம்
நலமா இருக்றீங்ளா
நலமா இருக்றே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நலமா இருக்கே தோழி நா பேசுறே உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது இன்று நாம பேச போகு தலைப்பு குழந்தை பருவோ நினைவுகள் பற்றி
ஆ ஓகே தோழி நீங்க உங்க கருத்த பகிர்ந்துக்கோங்க நா என்னோட கருத்த பகிர்ந்துக்றே தொடங்குங்கள் தோழி
ஒவ்வொருடய வாழ்க்கையிலு மிக அழகான மறக்க முடியாத காலம்னு பாத்தீங்கனா குழந்தை பருவோ தாங்க அந்த அந்த காலத்துல நாம எந்த கவலயு இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியாவே வாழ்ந்து வந்தோ அப்டித்தான குழந்தை பருவம்னா குழந்தை பருவத்துல வந்து நம்ம எப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போ சில சில விஷியங்கள் நம்ம பெருசா வந்து எடுத்துக்றவே மாட்டோ அப்றோ ஒரு வீட் ஏ வீட்ல வந்து ஒரு பொம்ம வாங்கி தந்தாலு அத வந்து நம்ம பேசி பெரிய மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்போ ம் அந்த காலத்துல எந்த அழுத்தமு நம்ளுக்கு இருக்காது அதனால நம்ம ரொம்ப சுதந்தரமா இருப்போ அந்த காலகட்டத்துல அந்த சிறு வயது இளம் வயது குழந்தை பருவோ வந்து ரொம்ப மகிழ்ச்சியான காலன்னு நா சொல்லுவே பாத்தீங்கனா நம்ளுக்கு அப்பதைக்கு பாத்தீங்கனா அந்த குழந்தை பருவோ வந்து நமக்கு எந்த கவலயு இருக்காது வீட்ல ஒரு சின்ன பொருளு நம்ளுக்கு பொம்மையோ ஒரு வெளயாட்டுச் சாமானோ எது வாங்கி குடுத்தாலுமே அத வந்து நம்ம பெரிய மகிழ்ச்சியா எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷ ஒரு டெஸ்ட்டு வச்சிட்டே இருப்போ அப்ப ஆ நம்ம நம்மளோட ஏஜ்ஜான கொழந்தையோட வெளாட்றது ஆ அந்த மாரிலா நெறையா இருப்போ அடுத்து வந்து நம்ம பள்ளி நாட்கள்னு பாத்தீங்கனா வாழ்க்கை வந்து பருவத்தின் முக்கிய பகுதின்னு சொல்வாங்க நண்பரோட சேந்து வெளாட்றது அந்த இனிமையான காலங்களா நம்ளால மறக்வே முடியாது உங்ளுக்கு அந்தமேரி காலோ எதாவது இருந்தா சொல்லுங்க எந்த காலோ ரொம்ப இனிமையான காலங்கள்
இனிமையான காலம்னா கண்டிப்பா வந்துட்டு பள்ளி க நாட்கள் தா சொல்லுவே ஏனா குழந்தையா இருக்கும் போது நமக்கு கவலைனா என்ன கஷ்டம்னா என்னனு சொல்லிட்டு தெரியவே தெரியாது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போ அ வாழ்க்கைல எந்த மாதிரியான விஷியங்கள் நடந்தாலுமே நம்மளு அந்த புரிஞ்சுக்கிற பக்குவோ அப்டிங்கிறது நமக்கு இருக்காது அதனால வாழ்க்கைய ரொம்ப அழகா கடந்து வந்துருப்போ அதே கொஞ்சோ நம்ம வளர வளர எப்டி இருக்கு அப்டின் பாத்தீங்கனா கொஞ்சோ கஷ்டம்னா என்ன கவலைனா என்ன எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்றோதா நமக்கு வாழ்க்கையில வந்துட்டு குழந்தை பருவத்திலயே நம்ம இருந்திருக்கலாமோ அப்டிங்குற மாதிரி நமக்கு தோணு தோழி சரிதானே தோழி இது நா சொல்றது
ஆ சரிதாங்க குழந்தை பருவனு நம்ளுக்கு எந்த கவலையு இருக்காது கவலை இருந்தாலுமே நம்ம வந்து அத பெருசா எடுத்துக்குர மாட்டோ வீட்ல பெரியவங்க பாத்துக்குருவாங்க அப்டின்டு நம்ம நல்லா நல்லா சுதந்திரமா திரியனு அப்றோ அடுத்த வாழ்க் அடுத்த இதுன்னு பாத்தா கொழந்தை பருவத்துக்கு அடுத்த காலகட் ங்கனு பாத்தீங்கனா இந்த பள்ளி நாட்கள் பள்ளி வாழ்க்க வந்து குழந்த பருவத்தின் முக்கிய பகுதின்னு சொல்வாங்க நம்ம நண்பரோட சேர்ந்து வெளயாடுவது இனிமையான காலங்கள் மதிய நேரத்துல டிஃபன் ப டிஃபன் எடுத்துட்டுன்னுப் போய்ட்டு ஆ ஃப்ரெண்டோட உக்காந்து சாப்புட்றது அந்த நினைவுகளா ரொம்ப வயிறு நெறஞ்சிருக்கு ஆ பள்ளி காலத்துல பாத்தீங்கனா நம்ம டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவோ லஞ்சு எடுத்துட்டு போய்ட்டு மதிய உட்காந்து ம் பகிர்ந்து சாப்பிடுறது அந்த காலம்லா எனக்கு ரொம்ப புடிக்குங்க பள்ளி காலத்துல அப்பதா நம்ம மதிய அந்த இடைவெளி மதிய இடைவெளி காலத்துலா நெறைய பேசிக்கிருவோ ஃப்ரெண்டுக்கிட்ட ஆ நண்பர்கிட்டைலா அப்றோ அப்ப அந்த காலக்கட்ட நண்பர்கள் வந்து ரொம்ப தூய்மையாவு இருப்பாங்க எந்த எதாவது மனசுல இருந்தாலு அத அப்டியே சொல்லிருவாங்க அந்த நண்பர்கள் காலக்கட்டத்துல அப்ப பள்ளிக்காலத்துல சண்ட போட்டாலுமே உடனே மறஞ்சு கொஞ்ச நாளே வந்து பேசிக்கிருவோ அந்த நட்பலா வந்து மறக்கவே முடியாது காலகட்டங்கள் அப்றோ விளையாட்டு அ விளையாடுறது அப்ப அந்த ஆறு அஞ்சாங் கிளாஸு நாலாங் கிளாஸு நா படிக்கும்போதுலா இந்த கண்ணா கண்ணாமூச்சி வெளயாட்டு கிரிக்கெட் வெளயாடுறது அப்பப்பொன் பெண் கொழந்தன்னா என்ன பண்ணுவோ அதிகமா இந்த பள்ளி காலகட்டதுல டீச்சர் என்ன சொல்லுவாங்கனா இந்த பொங்கல் தீவாளி சமயத்துலலா கோலம் போட்டு பழக்கிகங்க ஒரு பேனா எடுத்து வரஞ்சிக்கங்கன் சொல்லிட் மூன் நாலா முன்னாடிலா அந்த பொங்கல் கோலம்லா போட்டு நம்ம வரைவோம்ல உம் உங்களுக்கு அந்த மாரி இருந்துருக்குதா கோலம் போட்டு ஆஹ் ஒரு நாள்ள இது பொங்கல் வரப்போது போய் வீட்ல கோலம் போடணும்ல அப்டினு சொல்லுவாங்க டீச்சரு ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லா வந்து இந்த கோலமே நாங்களு போட்டு பழகிட்ருப்போ டீச்சரு போட்டு பழகிட்டே இருப்பாங்க அந்த காலகட்டல மறக்கவே முடியாது
ஆமாங்க் தோழி கோலோ போட்றதெல்லா நம்ம முதன் முதல கத்துக்குட்டது வந்துட்டு பள்ளில தா அவங்க நம்ம தோழி வேலைல்லா பகிர்ந்துக்வாங்க என்னோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கோலம்லா போட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்டிங்குற மாதிரிலா சொல்லுவாங்க அத பாத்துட்டுதா செரி நமக்கூ கோலோ போடுனு அப்டிங்குற ஆர்வம்லா வரு தோ அது மட்டுல்லாம சிறு வயதுலயே சமையல்லா கத்துக்குறது இந்த குட்டி குட்டி பானையெல்லா வச்சி அடுப்பலா ஆ வச்சு ஆ சமையல் பெண்றது ஒ எல்லா தோழிகளு சேந்து ஒரு ஒரு வீட்லேந்து அரிசி பருப்பு அந்த மாதிரில்லா எடுத்துட்டு வந்துட்டு அத வந்துட்டு ஒன்னா போட்டு சமக்கிறது ஆனா அதுல வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு கத்துக்க மாட்டோ டேஸ்டுங்குறது அந்த அளவுக்கு இருக்காது ஆ இர் இருந்தாலு நம் மா அதுவு வந்துட்டு நமக்கு ஒரு தனி ருசி தானே அது மொதொ மொதல்ல நம்ம செஞ்சு பாக்குறோ அதுவு
ஆமா வெந்து வேகாம சாப்புடம் போது
அதையு விருந்து வெக்க பக்கத்து வீட்டுக்காரங்களயெல்லா கூப் புடுவோ நாம் உங்க சமச்சிருக்கோ வாங்க சாப்புட அப்டிங்கிற மாதிரி எல்லாரயெல்லா கூப்டுவோ அந்த மாதிரியான நினைவுகள்லா ஆ ஒரு நல்ல நினைவுகள் தோழி மணக்க முடியாத ஒரு நினைவுகள் சொல்லிட்டு சொல்லலா
ஆமா எனக்கு அந்த மாரி நினைவுகள் நெறைய இருக்குது இப்ப வந்து எ நா வந்து இந்த சின்ன பிள்ளையா இருக்கம் போது நாலாங் க்ளாஸு அஞ்சாங் கிளாஸ் படிக்கும் போது நெறைய அந்த மாரி வெளாட்டு வெளாண்ட்ருக்காங்க ஏதாவ்து திருவிழான் போம்னா அந்த எங்க அத்த ஊரு திருவிழாக்கு அதிகமா நா போவே இந்த இந்த இந்த மாரி காலக்கட்டத்துல கோடை விடுமுறைன்னு உடுவாங்கல்ல அப்ப வந்து என்ன எந்த ஊருக்கு அதிகமா நா போவேனா அந்த நாலாங் க்ளாஸு அஞ்சாங் க்ளாஸ் படிக்கும் போது வந்து அந்த காலக்கட்டத்துல வந்து து எங்க அத்த ஊரு வந்துருக்க அப்பாவோட அக்கான் சொல்வாங்கல்ல அத்த அவுங்க ஊர் கூப்ட்டு போவாங்க ஆ எங்க சித்தி கூப்ட்டு போவாங்க அந்த ஊர்ல வந்து அந்த தேனி தேனி மாவட் டத்துல அந்த வீரபாண்டி கௌரவ்மாரியம்மன் கோயில் திருவிழான் சொல்லுவாங்க அந்த கோயில் ரொம்ப விமர்ச்சியா நடக்கு அப்பயே அந்த காலக்கட்டத்துலயே அப்ப வந்து அந்த கோயிலுக்கு போவனம் போவோமாமா அ போயிட்டு அங்க போய் எறங்கிட்டு எல்லாரு எறங்கி அப்பறோம் அங்க ஒரு கொளோ இருக்கு அந்த கொளத்து பக்கத்துல வந்து இந்த அந்த மூங்கில் மரோ சொல்வாங்கல்ல அந்த சாமிக்கி வந்து தண்ணி எட்த்து ஊத்துவாங்கல்ல முன்னாடி ஒரு மரோ வச்சிருப்பாங்க அது என்ன மரோ அக்கினி மரோ சொல்வாங்கல்ல மாரியம்மன்க்குலா
மாரியம்மனுக்கு வச்சிருக்குறது வேப்ப மரமா
இல்லல்ல முன்னாடி வந்து அக்னி கம்போன் ஊண்டுவாங்க அந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகுறக்கு ஆ திருவிழா ஸ்டார்ட் ஆயி ரெண்டு மூண் நாள்ல வந்து அக்னி கம்பொன் சொல்ட்டு இந்த அக்னி கம்பொனா அந்த ஒரு மூணு கம்பம் மேரி இருக்கு ஒரே கம்பத்துல மூணு எ வாது மாரி இருக்கு அத இங்குட்டா எடுத்துட்டு வந்து ஊண்டி வெப்பாங்க அது மேல வந்து தீச்சட்டிய வந்து தீ வந்து எரிஞ்ச்சிட்டே இருக்கு எப்பாத்தாலு அந் திருவிழா முடியிற வரைக்கு தீ எரிஞ்சிட்டே இருக்கு எண்ணெ ஊத்தியிட்டே இருப்பாங்க அ மஞ்செல்லா தடவி இருப்பாங்க அதுல வந்து ஆ அ மஞ்சத் தண்ணி கொண்டாந்து அந்த ச கீழ வந்து ச மூணு சுத்து சுத்திட்டு அந்த தண்ணிய வந்து அந்த கம்பத்துல ஊத் துவாங்க எல்லாரு எல்லா மாரியம்மன் கோயில் திருவிழாலையு அந்த மேரி பண்ணுவாங்க எல்லாரு எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஒ எ விருப்ப இருக்கவங்க ஊத்தலா நேத்திக்கடன் மாரி அது வந்து அந்த ப அந்த கொளத்துக் பக்கத்துல வந் து ஒரு கொளோ இருக்கு அந்த கொளத்துல வந்து அங்கனையே வந்து சட்டில்லா விப்பாங்க வெளியூர் காரங்களா சட்டில்லா எடுத்துட்டு வர மு டியால செம்பு பானைலா எடுத்துட்டு வர முடியாது அங்கேயே மண்பானைலா நெறைய விப்பாங்க அத எடுத்துட்டு வந்து அங்க ஊத்துவோ ஊத்திட்டு அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு சாமிலா கும்ட்டு வெளில வந்துட்டு நெறைய ராட்டினங்கள் அப்றோ அந்த வெளையாட்டு சாமாங்கள் பொம்மைகள்லா நெறைய விப்பாங்க ஃபாரினர்ஸ்லா நெறைய பேர பாக்கலா அங்க ஆ அப்ப வந்து ரேடியோல அலௌன்ஸ் பண்ணுவாங்க இது நெறைய கொழந்தையெல்லா பாத்தீங்னா ஒரு வித பேரெண்ட்ட ஆ பெற்றோர்கள விட்டுட்டு காணாலா போயி போலீஸ் புடிச்சி வெச்சிட்டு அலௌன்ஸ் பண்ணுவாங்கள இப்டி ஒரு கொழந்த இங்க வெயிட் பண்ணிட்ருக்குது மஞ்ச ட்ரஸ் போட்ருக்குது பச்ச ட்ரஸ் போட்டுக்குது யாராது பெற்றோர்கள வந்து கூட்டுப் போங்க அ அப்டிலா சொல்லுவாங்களா அந்த நினைவுகள மறக்கவே முடியாது அப்பா வந்து திருவிழா முடிச்சிட்டு வீட்டுக்கு வரம்போது எங்களுக்கு ஏதாவ்து அந்த யாவொர்த்தமா இருக்கரக்காண்டி ஆ அந்த செப்பு சாமானு சொல்லுவாங்கல்ல மண்பானைல அடுப்பு சின்ன சட்டி ஏனொ இந்த பணியார சட்டி இட்லி சட் டி அந்த மாரி தோச சட்டி அதெல்லா வாங்கி தர சொல்லி வீட்ல ஆ வாங்கி தருவாங்க எங்க அத்த வாங்கி தந்த்ருந்தாங்க அதெல்லா பாத்தீள ரொம்ப நாள் ஒழிச்சி வெச்சிருந்தாங்க காலேஜ் படிக்கிற வரைக்கு நானு அப்டி யாபகர்த்தமா
ஆமா அதெல்லா நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு மொத மொதல்ல சமைக்கெணு அப்டிங்கிற ஒரு ஆர்வோ வரு சமைக்கெணு அந்த சின்னச் சின்ன ஆ எ ஒரு என்ன சொல்றது கரண்டியா இருக்கலா அத வாங்கிட்டு வந்துட்டு நம்ம போய் தோழிகள்டயு காட்டுவோ இது மாரி நா அங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோ அப்டிங்கிற மாதிரி எல்லா காட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்குந் தோழி அந்த நினைவுகள்லா
உம் அப்ப வந்து ரெம்ப எனக்கு வாங்கி தந்தது கொஞ்சோ ஒரளவுக்கு பெரிய பெரிய சட்டி பானைக நறையா வாங்கி தந்தந்துருந்தாங்க அதுக்கு முன்னாடிலா நெறையா திருவிழாக்கு போயிருக்கே திண்டுக்கல்லிலா திருவிழா இருக்கோ அந்த மாரிலா போனப்ப ரொம்ப சின்ன சின்னத வாங்கி தருவாங்க அதுல வந்து ஒரு பொருள்லா கொஞ்சோ கம்மிய தா போட முடியு இது வாங்கி தந்த ஓரளவுக்கு கொஞ்சோ பெரிய பெரிய சட்டி பானை எல்லா வாங்கி தந்தாங்க அப்பறோ அன் உ எங்க ஊர்க்கு வந்த பின்னாடி பக்கத்துல இருக்க பிள்ளைலா கூப்ட்டு உக்கார வெச்சு லீஸ் ச சனி ஞாயிறு லீவ் விடுவாங்கல்ல விடுமுறையில் விடுவாங்கல்ல அப்ப வந்து உக்காந்து வீட்டுல இருக்கதெல்லா எல்லாத்தையு கொஞ்ச கொஞ்ச எடுத்துட்டு வர சொல்லி நா வந்து இந்த சம்பா கோதும ரவேனு சொல்லுவாங்கல்ல அதுதா அதிகமா எடுத்துட்டு போவே இத எத்து போய் தக்காளி த நி எண்ணெ எல்லா ஊத்தி அது எல்லாமே ம எல்லாமே மி க்ஸ் பண்ணி போட்டு சோறாக்கீ வெந்து வேகாம எல்லா எடுத்து சாப்புடுவோ அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கோ அந்த கால நினைவுகளா எனக்கு இப்ப இருக்கல்லா அந்த காலக்கட்ட மிஷின்ட்ர்ச்ச வச்சுக்கங்களே டைம் மெஷின்னு சொல்லுவாங்கள இங்கிலீஷ்ல அந்த காலக்கட்டத்துல எனக் போயிட்டு வரணுனு ஆ இருக்கோ மறக்க முடியாத நினை
ஆமாம் தோழி சிறு வயது நினைவுகள் அப்படிங்கறதுநே நெறையா இருக்கு இப்ப உதாரணமா சொல்னு அப்டின்னா ஆஹ் நெறையா நினைவுகள்ருக்கு அதுல இப்ப நீச்சல் அடிக்க கத்துக்கனுன் சொல்லிட்டு நாங்க ஒரு நாளு தோழிகள்லா எல்லாரு சேந்து கொளத்துக்கு போயிருந்தோ அது மொத மொத நமக் கத்துக்கும் போது கண்டிப் இப்ப பயமாதா இருக்கு அ, அய்யயோ உள்ள மூழ்கிருவோமோ ப்டின் சொல்லிட்டு அதுல நாங்க போயிருந்தப்ப பெரியவங்களயு கூட்டிட்டு தா போயிருந்தோ நாங்க எல்லா சேந்து கத்துக்கும்போது டக்குன்னு எனக்கு பயமாயிட்ச்சு அண்ணே நமக்கு ஒரு சில பேருக்கு தண்ணினா ஆகாதுல்ல அந்த மாதிரி எல்லா அதுல நான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன் ஆனா ச்சு பயந்துட்டு அப்புறோ கத்துக்கவே இல்ல அப்புறோ என்னோட தோழிகள்லா ரொம்ப நல்லாவே கத்துக்கிட்டாங்க நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம கத்துக்காட்டி பரவாயில்ல மித்தவங்க எல்லா கத்துக்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செரி ப பயந்த நா பயப்படாம இருந்தனாலே நா வந்துட்டு அவங்களெல்லாம் ஆஹ் என்கரேஜ் பண்ணே செரி நீங்க கத்துக்கங்கப்பா கண்டிப்பா முடியு உங்களால அப்டிங்கற மாரி சொன்னே அதெல்லா இப்ப ஞாபகோ வருது தோழி
ஆமா நானு நீங்க நீச்சல் சொல்லவுந்தா எனக்கு ஞாவோ வருது அப்ப வந்து என்னொரு எங்க நா வளந்ததுலா தாத்தா பாட்டிட்டதா அம்மா அப்பாட்ட நா வளர்ல ஒரு வில்லேஜ் கிராமோ எங் தாத்தா பாட்டிட்ட வளந்தது வந்து ஆஹ் அவங்கதா எனக்கு அம்மா அப்பா மாரி எனக் வந்து இப்பயுங்கூட வந்து எனக்கு அம்மா அப்பா பிடி கே அது அதிகமார்ந்தா எங்கம்மா அப்பாட்ட பேசவு மாட்டே அதிகமா ஊருக்கு இப்ப கல்யாணாயிங்கூட வந்தப்பின்னாடி கூட எங்கம்மா அப்பாட்ட அதிகமா நா போவு மாட்டே எல்லார் கேப்பாங்க ஏ உங்கம்மா அப்பா இருக்கறாங்களா ஏ நீங்க அதிகமா ஊருக்கே போமாட்றீங்க அப்படின்னுவாங்க எனக்கு எங்கம்மா அப்பாவு தாத்தா பாட்டி தா அவங்க எறந்துட்டாங்க இப்ப அங்க போனா அவங்க ஞாவகந்தா வரு அதுனால அங் போவே மாட்டே அப்டின் சொல்வே அவங்கதா ரொம்ப எனக்கு எறங்கி எடுத்து ரொம்ப பாசமா இருந்து வளத்தவங்க சின்ன வயசுலருந்து மூணு வயசுலருந்து அவுங்கிட்ட தா அ, அஞ்சு வயசுலருந்து அவுங்கிட்தா வளந்தே
ஓகே தோழி நமக்கு நேரம் அப்படிங்கறது கடந்துருச்சு தோழி அடுத் ப்ப வாய்ப்புல கண்டிப்பா பேசலாம் இணைப்பை துண்டுகிச்சுக்கலாமா தோழி
ஆ நன்றி வணக்கங்க அடுத்த கால் ல பேசலாம்